தோழி வணக்கம் தோழி நீங்க என்ன பண்றீங்கோ
ஆ நல்லா இருக்கோன் தோழி வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா தோழி
எல்லா நல்லா இருக்காங்க தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டோ தோழி ச்சாச்சு தோழி டீ குடிச்சாச்சே நீங்க குடிச்சீங்களா
குடிச்சுட்டேன்ங்க தோழி இப்ப நைட்டுக்கு தா டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கே என்னா பண்றதுன்டுன்னு அப்டியே சப்பாத்தி செஞ்சிட்டு சிக்கன் கிரேவி பண்லான்ட்டு ரெடி
ஓ நல்லத் தோழி சிக்கன் கிரேவி எப்படி தோழி பண்ணுவீங்க சப்பாத்திக்கின்னா
ஆ சிக்கன் கிரேவினா சிம்பிளா தாம்ப்பா செய்வே நைட்ல செய்யறதுனால தேங்கா எதுவு சேக்க மாட்டே கொஞ்சோ கிரேவி நெறைய வேணும்னா தேங்காய் சேப்பே அப்டி இல்லனாக்கா ஒரு வெங்காயோ ஆ தக்காளி இதெல்லாமே அரைச்சிட்டு ஆ இஞ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு வெங்காயோ தக்காளி கட் பண்ணியு போட்டுப்போ வதக்கறதுக்கு ஆ எண்ணெ ஊத்தி ட்டு அதுல வந்து இந்த பட்டை லவங்கோ கொஞ்சோ சோம்பு இதெல்லா போட்டு வெங்காயோ தக்காளி ஒரு பச்சை மிளகா நீட் டா அரிஞ்சி போடுருவ அதுக்கப்புறமா சிக்கன் போட்டு மஞ்சளு உப் பு ஆ மொளகா தூளு இப்டி எ இதெல்லா போட் டு சிக்கன் மசாலா வேணுனா உங்களுக்கு ஆப்ஷன் போட்டுக்கலா வேணனா விட்டுலா அதுக்கடுத்து நம்ம ஒரு வெங்காயோ தக்காளி இதெல்லா ரெண்டு வெங்காயோ ஒரு தக்காளி உங்களுக்கு எவ்ளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்ளோ அரிச்சு வச்சுக்கணு அது வேணும்னாக்கா அது அப்டியே அரைச்சிட்டு அது அப்டியே அந்த சிக்கன் கூட போட்டு நல்லா வதக்கிட் டு அதுக்கப்புறமா தண்ணி எவ்ளோ வேணுமோ இஞ்சி பூண்டு எல்லா வத க்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா கூட போட்ருணு தண்ணி ஊத்திட்டு ஆ குக்கர்ல விட்டுட்டாக்கா டக்குன்னு ஆயிடும்ப்பா ஒரு ரெண்டு விசில் அர்ஜெண்டா செய்யணும்னா இப்டி செஞ்சிடலா கடாயில செய் ஆமா கடாயில செய்யறதா இருந்தா பொறுமையா அதை வதக்கிட்டு இன்னு அது இன்னு அது நல்லா வரு ஆமா கடாயில ஆ இதே ரொம்ப எமர்ஜென்சியா எங்க வீட்டுக்காரரு வேலைக் கு போறதுனால கொஞ்சோ லேட்டா வாங்கிட்டு வருவாரா அப்ப டைம் இருக்காது இது வந்து கட கட வேல அர்ஜென்டா செய்யுறதனக்கா இப்டி செஞ்சிருவோ மத்தபடி இல்லனாக்கா பெப் பரெல்லா கடைசியில தூவி அதெல்லா பினிஷ் பண்ணி எடுத்தா சூப்பரா இருக்கு கோ
ஆமா க நல்லா கரெக்டு தா தோழி ஆனா நைட்டில வந்து தேங்காய் சேர்க்காம இருக்கிறது நல்லது தா ஜீர் ஒவ்வொரு நேரோ நெஞ்ச கர்ச்சிட்டே இருக்கு சில பேருக்கு ஒத்துக்காது
ஆமா அதுக்கெல்லா நெறைய இருக்கு அந்த பிரச்சன தா வருது
ஆமா தோழி எனக்கே இருக்கு தோழி எனக்குமே தோழி ஆ இப்ப பாத்தீங்கன்னா தோழி எனக்கு இந்த சாப்பிடறது இஞ்சி டீ லா முன்னல்லா ஒத்துக்கிட்டு தோழி வயசாய்ட்டுல இஞ்சி டீ எல்லா வந்து ரொம்ப புடிக் கு ஒரு ஆறு ஆற மணிக்கு ஆறு மணிக்கு குடிச்சாலே நெஞ்ச கறிக்க ஆரம்பிச்சிடுது
ஆமாங்கோ அப்டி தாங்கோ ஆவுது ஆ செட்ட அது டைம் மீறிட்டாவே சேம் தான்ங்கோ எனக்கு அதே
இது கூட பரவாயில்ல தோழி இந்த குட கேக்கு சாப் டாலுமே எனக்கு எனன்னு தெரில இப்ப ஒரு வேல இத ஏஜ் ப்ராப்ளமா கூட இருக்கலான்னு நினைக்கிறே அது சாப்பிட்டாலுமே எனக்கு ஒத் ஒத் த்துக்க மாட்டேங்குது இப்ப ஆனா ரொம்ப பிடிக்கு ஆனா வந்து நெஞ்ச கறிக்குது ரொம்ப ம் என்ன பண்
என கூட அந்த காபி டீ எல்லா நாலு டு அஞ்சுக்குள்ள குடிச்சா நல்லா இருக்கு அதுக்கு மீறி நீங்க சொல்ற மாரி ஒரு ஆறு மணி ஏழு மணி கொஞ்சோ டைம் ஆயி ச்சி அதுக்கு மீறி எத்துட்டனா இல்ல அன் டைம்ல எங் எங்கே வெளிய போய்டோ அந்த சூழ்நெலயில எல்லாரு குடிக்கிறாங்க ஃப்ரெண்ஸ் எல்லா அந்த டைம்ல குடிச்ச ஆகனு ஒரு கட்டாயத்தில குடி ச்சிடேனா நீங்க சொல்ற மாரி அப்டியே நிக்கு அது ஜிரனமே ஒரு சில ர் நைட்ல எல்லா நல்லா குடிப்பாங்கோ அந்த மாரி எல்லா எனக்கு செட் ஆகவு மாட்டேங்குது
எனக்கு ஒ வராதுதா எனக்குமே ஒத் க்காது இல்லன எதா அது வாமிட்டு வராது தோழி ஆனா உள்ளுக்குள்ளயே போட்டு என படுத்தி எடுத்துரு இதுக்கு பயந்துகிட்டே எல்லாத்தையு அவாய்ட் பண்ணி றது ஆ அது ஓ ஒரு வாட்டி உ வ அ
புட்டு குடோ நீங்க முடிஞ்ச வரைக்கு ஏழு மணிக்கே எடுத்துடுங்கோ தோழி ஏழு மணிக்கே சாப் டாக்க கொஞ்சோ ஜீரணம் இதெல்லா வராது லைட் புட்டா எடுங்கோ எப்பவுமே வந்து ம் லைட் புட்டா ஹெவியா எடுக்காதிங்க நைட்ல அன் டைம்ல நம்ம ஹெவியா சாப்ரோமா கன்னா பின்னான்டு அது என்ன ஆவுதுன்னா அப்புறமா நம்மளுக்கு அதெல்லா பிரச் சீனா தருது ஜீண சரியாவாம செய்யாம ஆனா நா அந்த மாரி எடுத்துருக்க ஜீரண ஆகாதப்போ நா அந்த மாரி இத எடுப் ப ஆனா நல்லா அது வந்து நல்லா இருக்கு அதுவே நம்ம பாலோ பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குங்க தோழி
ஆம் புரியுது தோழி ஒவ்வொரு நேரோ அப்டிதா தோழி பாலோ பண்ணணு நெனக்கிறது ஆனா ஒ அப்டியே சாப்டறது தோழி டக்குனு ஆஆ உம் கொழந்த இருக்கற துனால தோழி அவன பாத்துட்டு அவ சாப்ட்டு முடிச்சோனா அவன எல்லா அவனுக்கு எல்லா வேலயு பண்ணி வச்சிட் அப்புற தா தோழி சாப்புறோ ஒவ்வொரு நேர பாத் பத்து மணிக்கு சாப்டுவ என்ன என்னென்னமோ பண்ணு தோழி நைட்டு படுத்தா எதொதோ பண்ணுது ஒன்னு முடியல தா ய
இப்பவே இப்டினா எப்டி இப்பதா சின்ன கொழந்த வேறன்றிங்க இன்னு எங்கேயோ இருக்குல வயசு அதனால
வன்டா தோழி ஒன்னாவது படிக்கிறா நமக்கு ஏதோ ஒ எ ஒத்துழைக்க மாட்டேங்குது ஐயையோ பத்தாவது படிக்கிறாங்ளா ஆ
எ பைய பத்தாவது படிக்கிறாங்கோ பொண்ணு எட் எட்டாவது படிக்கிறாங்கோ எனக்கு அவுங்க ரெண்டு பேரு சண்டே வெளக் கிவுடதே பெரி மஅ பெத் பிரச்சனயா இருக்குங்க தோழி லீவ்ல சமாளிக்கிறது செய் யோ ஐயையோ ஒன்னு முடிறதுல சந்தோஷோ இல்ல கடுப் அப்பதா தோழி எங்யாச்சி நம்மளே கெளம்பி போய்லாமா
ஓ அதுங்க சண்ட போடுறது அப்டிதா இருக்குது எங்க அக்கா பசங்களு அப்டிதா சண்ட போட்டா வெளக்கவே முடியாது
இப்போ இன்னொரு சந்தோஷோ என்னன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சி அதனால கட கட டகட னு எவ்ளோ காசு கஷ்டோ எனக்கு கஷ்டோனாலு பரவால நா எழுந்து சமச்சி குடுத்துறே நீங்க கெழம் விடுங்கோ நா ஆமா நா ஜாலிய ஆய்டுவோ ஒன்போது மணிக்கு மேல இருந்து எட்ற மணி எல்லா கெளம்பிடுவாங்கோ கணவர்ல இருந்து எல்லாருமே அதுக்கு மேல கொஞ்ச ஃப்ரீ ஆயிடு ஆமா அ மீதி இருக்குற வேல எலா ஆ ஆமா மீதி இருக்கிற வேல அப்டியே பொறுமையா செஞ்சிட்டு போவ லீவ் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்கோ அவுங்கள எழுப்பி அந்த டிஃபன் குடுக்கறதுக்கே எனக்கு பதினோரு மணி ஆய்டு அந்த அவுங்க அந்த தா நாஸ்டா சாப்டுட்டு அதுக்கு மேல குளிச்சி அவுங்க ரெடி ஆயிட்டு அதுக்கு மேல நா லன்ச்சி ரெடி பண்ணி எங்களுக்கு இப்டியே போய்டுனு நாள் புல்லா வேல போற மாரியே இருக்கு மூனு மணிக்கு சாப்டுவோ லன்சி அந்த மூனு மணிக்கு சாப்டுட்டு திரும்பி இருக்கிற பாத்திரத்த எல்லா கழுவிட்டு
அப்புற நா இரவு ஆய்டு இரவு திரும்பி அதாதவ
இரவுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லா ரெடி பண்ணிட்டு அத செஞ்சி குடுத்து முடிச் சிட்டு அது பாத்ரோ இப்டியே போவோங்கோ அதனால ஏ வந்து ஆ அது இப்ப ஸ்கூலுக்கு போயிருதுனால கொஞ்சோ மதியத்துல எல்லா ஃப்ரீ கெடைக்கிது
ஆ பெரவால்ல தோழி பெரவால்ல தோழி ஆ இப்ப இங்க இப்ப இவனுக்குமே பெரச்சன இல்ல காலையிலயே சமச்சி குடுத்துற்றது ந மாலை நேரத்ல மூன்ற நாலு மணிக்கு போய் அழச்சிட்டு வந்துருக்க அதுக்கப்றோ அவர் பாட்டுட்டு ஏதோ நா ஏதாவது சாப்ட்டுட்டு செஞ்சி கொடுப்போ ஏதாவது செஞ்சி கொடுத்திட்டு சாப்ட்டு படிக்கிறது ஆ இன்னக்கி நைட் தோஸ் அதா தோழி தோசையு தக்காளி சட்னியு தா தோழி இன்னைக்கி
ஓ சூப்பர் சூப்பர் அது கூட நல்லா இருக்கு காம்பினேஷன்னு தோச தக்காளிச்சட்னி எல்லாமே
நா வந்து எப்டி பண்ணுவேன்னா தோழி அந்த உளுத்தம்ப பருப்பு கடலப்பருப்பு அதெல்லா போட்டு வதக்கிட்டு அதோடைய வெங்காயோ ம் தக்காளி அ போட்டு ப பச்ச மொளகா ஒரு ரெண்டு மூணு காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கிட் ட்டு அதோட காஞ்ச மொளகா ந போட்டுக்கிறது தோழி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோ கொத்தமல்லியு வச்சிக்கிறது தோழி அதோட கொஞ்சோ வாடையா இருக்குமேன்னு நாங்க எல்லா பண்ணி அரச்சி எடுத்து அதோட கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு
ம்
தாலிச்சி இது பண்ணிடுறது தோழி கொஞ்சோ காரோ இருந்தா நல்லா இருக்கு அதுல லாஸ்ட்டா தோழி பச்சையா பூண்டு வச்சு அரச்சாலு நல்லா இருக்கு அது ஒரு மாரி வாடக்கி நல்லா இருக்கு தோழி அந்த மாதிரி பண்ணிட்றது ம் ம் அந்த மாதிரி பண்ணிடுறே ம் ம் ஆமா தோழி அது பண்றது உண்டு அப்டி இல்லன்னா அந்த த தக்காளி வேக வச்சி பண்ணுவோ தோழி தக்காளி ஒரு நாலஞ்சி தக்காளிய என் பையனுக்கு ரொம்ப பிடிக் வேக வச்சிட்டு அந்த தண்ணிய தனியா எடுத்து வச்சிப்பே தக்காளி தோல மட்டு உரிச்சி ட்டு மிக்சில பட்டு நல்லா அரச் ச்டுவோ தோழி அரச்சிட்டு பாத்தீங்கனா கடுகு உளுத்தம் பருப்பு சின்ன வெங்காயோ பச்ச மொளகா ஆ பூண்டு வந்து குட்டி குட்டியா நறுக்கி போட்டுப்போ தோழி நானு ச் ரொம்ப குட்டி குட்டியா ஆ போட்டு இந்த அரச் ச்சிவ சட்னியு அதுல எடுத்து ஊத்தி கொஞ்சோ நல்லா கொதிக்க விட்டு அதுல தேங்கா பாலு கலந்து ஊத்னிங்கன்னா நல்லாருக்கு தோழி ரொம்பவே நல்லாருக்கு அதலா
அப்டிங்களா நா வந்து அப்டியே வதக்கின மாரி செஞ்சிடுவே தக்காளி வெங்காயோ எல்லாமே அப்டியே ஆயிலேயே ஃபுல்லா வதங்கறதுக் போட்டுருவ அந்த எண்னேலே அந்த அது ஒரு மாரி செஞ்சு எடுப்
ஓ ஆ செரிங்க தோழி தொக்கு ஆம் ஆமா ஆமா அது தோச இட்லி இட்லிக்கு நல்லா இருக்கு
ஆமா தொக்கு மாரி நெறைய பேரு நெறைய விதமா கடஞ்ஜி செய்யறாங்க நெறைய பேரு ஆ ஆமா அது தக்காளி சாம்பார்ன்றாங்க தக்காளி இதுன்றாங்க நெறைய விதமா
பாத்தீங்கன்னா தேங்கா சட்னிலா கூட தேங்கா பச்ச மொளகா போட் பொட்டு கட்ல எல்லா வச்சி அரச்சிட்டு பாத்தீங்கன்னா லாஸ்டா நா தாலிக்கு போது என்ன பண்ணுவே கடுகு ச் எல்லா போட்டு தாலி போது அது கருவேப்ள வெங்காயோ சின்ன வெங்காயோ இருக்குல தோழி அத நைஸ் அறிஞ்சிக்கிட்டு அ அதயு வந்து வதக்கி நல்லா அந்த தேங்கா சட்னியோட கலந்து விட்டுருவோ தோழி அது ஒரு மாரி தொட்டு சாப்டு போது இட்லிக்கு நல்லா இருக் தோழி அதுல உள்ள ச் அந்த வெங்காயோ இது வந்து மென்னு தின்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு தோழி அந்த மாரியு பண்றது உண்டு
ம் நா வெங்காய சட்னி எல்லா செய்வீங்களாப்பா
ஆ வெங்காயோ சட்னினா வெங்காயோ காஞ்ச மொளகா அந்த மாரி ம் எல்லாத்தையு ஆ ஒவ்வொரு நேரோ தோழி அத வந்து பச்சையா அரச்சிட்டு எண்ணெய்ல நெறைய எண்ணெ ஊத் தி கடுகு போட்டு அதுலயே கொதிக்க விட்டு இது பண்றது ம்
நெறைய வித வந்து நம்பளா எடுத்து செய்றதான்ப்பா சமையல் எல்லாமே வந்து நம்போ து என்னப்பா சொல்றது ரொம்ப ஆசப்பட்டு லவ்வா செஞ்சா அது வந்து நல்லா சூப்பரா வருது
ஆமா தோழி
நாம்போ விருப்போ இல்லாம செஞ்சா அது கடுப்
ம் ம் இந்த அந்த தொவையல் தா தோழி எல்லாருக்கு புடிக்கு மொளகா தொவையல்னு சொல்லிட்டு காஞ்ச மொளகா சின்ன வெங்காயோ எல்லா சின்ன சின்ன வெங்காய தா
எங்க வீட்டு்லன்னு பாத்தா சட்னி வகைகள் வந்து ரொம்ப கம்மி தாங்க தோழி அவ்ளோவா சாப்ட மாட்டாங்க விரும்பி அதனால மேக்சிமம் இப்டி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இந்த இது இந்த மாரி ஸ்மெல்லு இந்த மாரி வாச வர மாரி மசாலா ஐட்டம் தா மசாலா போடுங்க மே இந்த மாரி இந்த மாரி தா போவாங்க ஆப்ஷனல்லா சட்னின்றதெல்லா வாய்பே எப்பயாச்சு ரேரா தா செய்வ அதுவு கஷ்டப்பட்டு புதினா சட்னி இந்த வெங்காய சட்னி எல்லா செய்வனா நா ஒண்டியே சாப்புற மாரி இருக்கும் யாருமே தொட கூட மாட்டாங்க எனக்கு ரொம் ஆமா நா எவ் போ சொல்ட்ட அது ஹெல்த்தி கொஞ்சனாலு எத்துக்கோங்கோ இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேனா கூட தொடக்கூட மாட்டாங்க போய் ஏதாச்சு ஹோட்டல்லனாலு வாங்கி ட்டு வந்துருவாங்கோ அது ஒடம்புக்கு செட்
ஆமா தோழி பின்பு நம்ம தொடருவோன்னு தோழி உங்க கூட நெறைய பகிர்ந்துக்கணு தோழி நெறைய பேசு நல்ல இதா பண்ணு பேசுறீங்க பின்பு தொடரு தோழி நன்றி தோழி ம் ம்